தோழி வணக்ககோ
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
ஆ வந்து பதிவு பேசின பேசின புடவையை பத்தி ஆ அத பத்தி இப்ப சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் அந்த பதிவு
ஆமா அதாவது பாத்தீங்கன்னா நான் ஏற்கன சொன்ன மாதிரி இப்ப நமக்கு நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு அதாவது எனக் எனக்கு வந்து பெரிய அளவுல நான் ஒரு எந்த செலவும் பண்ண போறத இல்ல நான் போய் நேர போய் அழைச்சி விட்டு போ நான் போய் அலைய போறது கிடையாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் என்னோட என்னோட கை காச போட்டு நான் புடவே எடுக்க போறது கிடையாது அப்ப நான் சப்போஸ் எடுத்து வந்து வச்சே வச்சு அந்த புடக ஓடலைனா எனக்கு அது நட்டமான ஒரு செயலா போயிடு எனக்கு வந்து அதுல வந்து லாபம் இல்ல நஷ்டம் தா என ஏற்படும் அப்படி இருக்கு பொழுது அவங்க அனுப்பக்கூடிய போட்டோவை தான் என்னுடைய வாட்ஸ்ப் வாட்ஸ்அப்லயோ என்னோடது பேஸ்புக்லயோ என்னோட இன்ஸ்டாவிலயோ நா போயிட்டு வைக்க போறே ஒ அதுக்கு வந்துட்டு வேணு அப்டின் சொல்லிட் டு யாரு வாங்கினாங்க அப்டின்னா எனக்கு பெரிய அளவுல இது ஒரு இது ஒரு நட்டமு இல்ல எனக்கு லாப அப்டின்னா வேணா நா சொல்லிக்கிளா ஒரு அம்பது ரூபாங்கிறது வந்து எனக்கு லாப தான அதாவுது முதலீடே இல்லாம நா வந்துட்டு ஒரு அம்பது ரூவா சம்பாதிக்கிறே அப்டின்னா அது எனக்கு லாபமான ஒரு விஷ்யோ அ அது மாதரிதா வந்துட்டு நம்ப பாக்குணு ரெண்டாவது இதுல வந்து முழுக் முழுமையாக லாப அப்டின்னு நா சொல்ல முடியாது ஏன்னா இப்ப ஒரு பொடவ வந்து தொள்ளாயிர ருபா அப்டிங்கு பொழுது நா அந்த தொள்ளாயிர ருபாய்க்கே பொடவய எடுத் து நா மொதல்ல நா உடுத்தி பாக்கணு எப்டி இருக்கு அதோடைய தரன் எப்டி இருக்கு இப்ப தொவ ச்ச சாய போகுதா ம் அப்டின்றதெல்லா நா மொதல்ல நா வந்து பாத்தா தா நா அடுத்து நா ஒ ஒ அது துணிஞ்சு என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு பயோ இல்லாம வைக்க முடியு இல்லைங்களா இப்ப வந்து நம்ம இததுவே ஒரு ஒரு வாடிக்கையாளர் வந்தாங்க தொள்ளாயிர ரூபா நா செலவு பண்ணணும் அப்டின்னு நெனைச்சேன் ஒரு வாடிக்கையாளர் வாங்கு போ து அவுங்களுக்கு அது வந்து இல்ல சாய போயோ இல்ல பொடவ நல்லா இல்லாம இருந்தோ கலரு வந்து கம்மியாக இருந்து அந்த மாரி வந்து வாடிக்கையாளர்கள் பாத்தாங்கன்னா அந்த வாடிக்கையாளர்கள் வந்து இன்னொரு வாடிக்கையாளருக்கு சொல்ல மாட்டாங்க அவுங்ககிட் ட எடுக்காதீங்க அப்போ இதுவே நல்லாருந்து அந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க நா என ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட பொடவ எடுத்தே அ நல்லா இருந்துச்சு தா ஒரு தடவ எடுத்து பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு இன்னொருத்தக்கு நம்மள கை காட்டுவாங்க இதுவே வந்து கம்மியா இருக்குது நல்லா இல்ல பொடவ நல்லா இல்ல அப்டின்னாக்கா அவுங்கள நம்மள வந்து இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தவே மாட்டாங்க அ இதுதா தோழி இந்த பொடவை வியாபாரத்துல உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷ்யங்கள்
சரி தோழி இப்ப வந்து ஓ விளம்பர பண்ணு போது நல்லா அழகா வந்து அந்த பொடவைய காமிச்சு விளம்பர பண்றாங்க இப்ப வந்து அதே நம்ம வாங்கபோது என்ன ஆகு துனா ஒண்ணு கலர் கொஞ்சோ மங்குன மேரி இருக்கு அப்டி இல்லைன்னா அந்த ச பொடவையினோட அளவு அ அள வு வந்து இப்ப நம்ம ஒடம்புக்கு சில பேர் குண்டா இருக்கிறதுனால ஆறு மீட்டர் ஆற்ற மீட்டர் வரு பயன்படுதுன்னு வச்சுக்கோங்க ஆனா சில பொடவைகள் வந்து அஞ்சரை மீட்டர் தா இருக்கு அது மாரி இருக்கு போது ஏன்னா பண்றது
பாத்தீங்க அப்டின்னாக்கா அ பொடவையா பொறுத்தளவு கொ அதேதா எல்லா பொடவையுமே அதிகபட்ச ஆறு மீட்டர் தா வச்சு குடுப்பாங்க அ அதாவுது அந்த ப்ளெ அதாவுது ஜாக்கெட் அப்டின் சொல்லி குடுப்பாங்க இல்லையா அதையு சேத்து வச்சுதா வந்து வாடிக்கையாளர்களுக்கு குடுப்பாங்க ஒரு சில எடங்கள்ல வந்துட்டுதா வந்து ஜாக்கெட் தணியாவே குடுத்துர்றாங்க இப்பெல்லா வந்து நெறைய பேரு வந்து சொல்லக்கூடிய விஷ்யோ என்னன்னா எனக்கு பொடவ பத்தல பொடவ சின்னதா இருக்கு அப்டின்னு சொல்றதுனால இப்ப வந்து நெறைய கடைகள்ல வந்து தனியா வந்து ஒரு அ ஒரு சட்டை துணி வச்சு குடுத்துர்றாங்க அ ஏன்னா நீங்க சொல்ற மாரி செல பேருக்கு ஒடம்பு பெரிய ஒடம்பு அதாவுது குண்டா இருக்கிறவங்களு இருக்காங்க குச்சலா இருக்கிறவங்களு இருக்காங்க இல்லையா உடம்புவாகு இருக்கு பாருங்க அதுக்கு தகுந்த மாரிதா இப்போ வச்சு குடுக்குறாங்க ஆ அதுக்குக பாத்தீங்க அப்டின் ஏன்னா அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க தோழி
அதுதா கேட்டே இப்ப நம்ம அது பத்தலேனா அந்த பொடவை ஆனா அவுங்க விக்கம் போது கலர் மங்குன மாரி நம்ப வாங்கும் போது கலர் மங்குன மாரி இருக்கு அவுங்க இருக்கும் போது அழகா அந்த பொ அந்த பொ விளம்பரோ நீங்க விளம்பரப்படுத்துறப்ப இல்ல அவுங்க நா விள விளம்பரப்படுத்தி தா நம்ம அந்த பொடவைய நம்ம கிட்ட விக்கிறாங்க அவுங்க விளம்பரப்படுத்துறப்ப அதற்கான நகைய நகைகலேலா போட்டுட்டு ரொம்ப அழகா அத காமிச்சு நம்ம கிட்ட வித்தற்றாங்க நம்ப அத வாங்கி ப பயன்படுத்தும் போதுதா நம்ம அது மாதிரி எதிர்பாக்குறோ ஆனா அது நமக்கு அமைய மாட்டேங்குது அது பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
பாத்தீங்கன்னா போட்டோவுக்கு நல்லாருக்கு தோழி ஒரு சில புடவைகள் அப்டிம்பத விட இந்த லைட்டோடைய இந்த லைட்டு செட்டிங்கு அப்பறோ இந்த நம்மோடைய மொபைலுடைய கேமராவுடைய குவாலிட்டி ஆ அது இல்லாம வந்து போட்டோவோட போட்டோவுக்கு சில புடவைகள் பார்ப்பதற்க் கு வ நல்லாருக்கு நல்லா பிரைட்டா இருக்குற மாரி நல்லா திக்கான கலர் மாரியு தெரியு நல்லா இருக்கற மாதிரியு தெரியும் சில போட்டோ சில புடவைகள நம்ம பாத்து நம்ம கைக்கு வந்ததுக் அப்பறோ பாத்தீங்கனா அதுல உள்ள கலருக்கு இதுல உள்ள கலருக்கும் நிறைய வித்தியாசங்கள் ஏற்படு அ அந்த புடவ தான இந்த புடவ அப்டின் பாக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு ஆனா நம்ம அத கட்டும்பொழுது என்ன சொல்றாங்க அப்டின்னாக்க இப்ப நா என்னோட என்ன கிட்ட வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுமே சரி நா ஃபஸ்டு என்ட வாங் பொழுது ரொ பாத்துட்டு அதுல கலர் நல்லா இருந்ச்சு இதுல கலர் வந்து கொஞ்ச லேசா கொஞ்ச மங் ன்ன கலர் மாதிரி இருக்கு அப்டின் சொல்றாங்க அது இதயே கட்டிகிட்டு போய்ட்டு ம் எல்லாரு வந்து கேக்குறாங்க இது எப்புடி இருந்ச் நல்லாருக்கு இது என்ன வெல எப்டின் சொல்லி எல்லாரு கேக்குறாங்க ஏ பொடவய தொட்டு தொட்டு பாக்குறாங்க அப்டின் சொல்லிட்டு ரெண்டு சகோதரிகள் வந்து இப்ப எங்கிட்ட பொடவ எடுத்தாங்க ஆளுக்கு ஒரு ஒரு பொடவ தா எடுத்தாங்க ஆனா அதுக்கப்பறோ அவுங்க ஒரு ஒரு கல்யாண ஒரு திருமணநாளுக்கு போயிருந்து போயிருந்தாங்ளா சோ அங்க கட்டிட்டு போனப்ப நல்லாருக்கு அப்டின் சொல்லி அந்த புடவைய தொட்டு தொட்டு பாத்துட்டு கேட்டாங்ளா இப்ப அதுனால வந்து திரும்பவு அவுங்க நாத்தனாருக்கு ஒரு புடவையும் அவுங்க ஒ ஒப்புடியாருக்கு ஒரு புடவையு அவுங்களுக்கு மீண்டும் அதே ஒரு குவாலிட்டிலே வேணு அப்டின் கேட்டு நாலு புடவ எடுத்தாங்க சோ சில புடவைகள் வந்து னா ஆனா எடுக்கும்போது வாங்கிட்டு போம்போது என்ன சொல்லி வாங்கிட்டு போனாங்ன்னா நா போட்டோல பாக்கும்போது நல்ல கலர் சோ கலரா தெருஞ்சுச் சு இதுல வந்து கலர் கொஞ்ச கம்மியா தெரிது அப்டின் சொல்லி வாங்கிட்டு போனோ ஆனா அங்க போய் அவுங்க கட்டிட்டு போறத பாத்துட்டு மத்தவுங்க கேட்டத வச்சு பொடவ நல்லாருக்கு அவு சொல்றாங்க கட்றதுக்கு பொடவ ஒடம்புல இருக்குறா மாரியே தெர்ல ரொம்ப வந்து அவ்ளோ ஒரு அவ்ளோ ஸ்மூத்தா இருந்தது பொடவ கட்றதுக்கு அப்டின் சொல்லிட்டு சொல்றாங்க சோ இது மாரி ஒரு சில புடவைகள் இருக்கதா செய்யிது
ம் ம் இப்போ தோழி அ இப் இப்ப வந்து நம்ம வாடிக்கையாளர்கள வந்து நம்பி நம்ம வந்து அந்த க பொருட்களை வா வாங்குனதுக்கப்பறோ பணங்குடுக்கறதுன் சொல்றாங்கல்ல கேஷ் ஆன் டெலிவரின் சொல்லிட்டு அத நம்ம பயன்படுத் தலாமா அது எந்த வகையில நமக்கு அ வந்து பாதுகாப்பா இருக்கு சில பேர் வந்து வாங்கிட்டு போ பணம் குடுக்காம போய்டுவாங்க இல்ல வந்து பொருள மா வேற ஒரு பொருள இந்த பொருள எடுத்துகிட்டு வேற ஒரு பொருள மாத்தி வச்சு நமக்கு வந்து திரும்ப அனுப்பிடுவாங்க அது மாரி பண்றாங்க அந்த இப்ப அப்போ அப்டி இருக்குற பச்சத்துல நம்ம ஒரு வியாபாரம் பண்றோ நம் பளே ஒரு சிறு தொழில் ப சிறு தொழில் பண்ணிட்ருக்கொ அப்டின்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி குடுக்கறது து நமக்கு நல்லதா இல்ல கெட்டதா
இல்ல அதாவது நம்ம வந்து தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்சவங்க அப்டினு இருப்பாங்களே நம்மொடைய தோழிகளோடை தோழிக உ ச உள்ளவங்க ளா இருக்கட்டு அல்லது நம்ளொடய உறவினர்கள் உள்ளத பக்கமா இருக்கட்டும் அவங்களுக்குமே நம்ம வந்து ப்போ கேஷ் ஆன் டெலிவரி தாராளமா குடுக்கலா ஆனா புடவைய குடுத்ததுக்கப்பறங்கூட காச வாங்கிக்லா ஆனா அதுல என் னு வந்து அ புடவை குடுத்ததுக்கு அப்பற காசு வாங்க ங்றது வந்துட்டு அ ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு தொழிலுக்கு ஏற்ற ஒரு செயலா இரு காது அப்டின் நா நெனைக்கற தோழி ஏனா ப்போ அவங்க நம்ம வந்து புடவைய குடுத்துட்டு நம்ம தெரிஞ்சவுங்கள்ட போய் குடுத்துட்டு அவங்கள்ட காசு கேக்க முடியாத ஒரு ஒரு ஒரு மனநிலை நமக்கு இருக்கு இல்லைங்ளா நீ பொடவ குடுத்துருக்க காசு குடுக்கலினா அவுங்க எதோ ஒரு சூழ்நிலைல மற க்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் மறதி அப்டிங்கறது நிச்சயமா இருக்கு எல்லாரு அந்த மாரி இருக்க மாட்டாங்க நிச்சயமா ஒரு சில பேர் இப்ப என்னை எடுத்துக் டாக்க நா ஒருத்தங்கள்ட்ட இத வச்சு வாங்குன அப்டின்றத மறந்துருவே அது நா அடுத்து வந்து அவங்ளுக்கு குடுக்கனுன் ன்றது எனக்கிருக்காது ரெண்டாவது ஏங்கிட்ட குடுத்தவங்க வந்துட்டு கேக்குறது யோசிப்பாங்கல்லியா அதே ஒரு சூழ்நிலைல தா நானிருப்பே நானுமே சில பேருக்கு குடுக்கறே அப்டினா நா மறந்துருவ இல்ல அவுங்கள்ட்ட கேக்கவு மறந்துருவ ரெண்டாவது வந்துட்டு அவங்கள்ட குட்த்தது கேக்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அ அந்த மாரி ஒரு சூழ்நில இருக்கும்பொழுது நம்ம வந்து அது ஒரு நல்ல ஒரு செயல்பாடா இருக்க வாய்ப்பே இல்ல தோழி நம்ம வந்து கைல கே கைல அதாது கைல காசு வாய்ல கேக்குன் சொல்லுவாங்க பாருங்க அது மாரி காசு குடுத்துட்டு நம்ம வந்து நம்ம பொருள வந்து அவங்களுக்கு குடுக்குற வந்து வியாபாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்குந் தோழி இல்லனா நிச்சயமா அந்த வியாபாரம் வந்து ஒரு நல்ல முறையில செல்லாது
கண்டிப்பா கண்டிப்பா வியாபாரத்துக்கு அழகில்ல அ
அ ஆமா அது வந் து வியாபாரத்துக்கு ஒரு நல்ல அழகு இருக்காது ஏனா இந்த முறையெலா நா பயன்படுத்திருந்தனா நிச் நிச்சயமா நா ஒரு ஒரு ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடையாவது தெறந்து நா உக்காந்து ஒரு நாலஞ்சு பொடவைய வச்சு வி த்திருந்திருக்கலா அந்த மாதிரி பண்ணாம நாம் பாட்டு எங்க அம் மா வந்தாங்க எங்க அக்கா வந்தாங்கன் தூக்கி குடுத்துபுட்டு அவங்க எல்லாரு மூஞ்சிய பாத்துகிட்டு குடுத்துபுட்டு பணமு கேக்க முடியாம பல ஒரு மனக்கச போய் கேட்டாங்கனாக்கா எதாது வருத்த வந்துருமோ அப்டின்னுட்டு பயந்து பயந்து கேட்டு அப்பப்ப குடுக்கும் போது வேண்டான் சொ குடுத்து அந்த காச நம்ம அடுத்து என்ன பண்ணுவோ நம்ம வந்து இந்த தொழில் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து து ஒரு லோட எறக்கி நம்ம பண்ணிரு பண்ணிகிட்ருக்கறோ அப்டினாக்க நமக்கு வந்து இதுல லாபத்த பாத்துருக்கலா
கண்டிப்பா ம்
பண்ணாம வரவு காச வீட்டு செலவுக்கு மற்ற இதர செலவுக்குன் சொல்லி எடுத்து செலவு பண்றதுனால அதுல இருந்து லாபமும் எடுக்க முடியல போட்ட மொதலையு எடுக்க முடியல
ம் அப்ப வந்து கொஞ்ச கஷ்டந்தா இது மாதிரி இரு
நிச்சயமா அதாவுது ஒரு தோ இத பத்தியே நம்ம வேணுனா அடுத்த கால்ல கூட நம்ம பேசலாந்தோழி
ம் நன்றி தோழி ம்